ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
சொல்லுங்க தோழி
என்ன பண்றீங்க ம் நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
சும்மாதா தோழி இருக்கே நீங்க என்ன பண்றீங்க தோழி ஆ போயிட்டாங்க தோழி உங்களுக்கு எத்தன பசங்க
ஆ எங்க பசங்களு ஸ்கூல் போயிட்டாங்க சமையல்லா முடிச்சுடீங்ளா என்ன சமச்சீங்க
ஆ முடிச்டோ இன்னிக்கு சாம்பார் வெச்சோ நீங்க என்ன வெச்சிங்க
ஹலோ கேக்குதா
அ ஆ கேக்குது நீங்க என்ன சமச்சீங்க
நாங்க இன்னைக்கு எதுவுமே இல்ல தயிர் சாதம் தா தயிர் சாத பண்ணி உருளக்கெழங்கு பொரியல் பண்ணோ
சே சே
ஏன்னா நெறை நேத்து சாம்பார்ல்லா இருந்துச்சா அதனால வேற எதுவு பண்ண வேணான் சொல்ட்டு காலையில தோச ஊத்தி சாம்பார் சாப்டுட்டு தயிர் சாத பண்ணி உருளக்கெழங்கு பண்ணி கொடுத்து அனுப்பிட்டே எ பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கா எனக்கு அதனால என் பொண்ணு தயிர் சாதனாலு நல்லா சாப்டுவா அதனால தயிர் சாதமே குடுத்தட்லானு குடுத்துட்டே நீங்க என்ன சமச்சீங்க
நாங்க சாம்பார் தா வெச்சோ
ம்
எனக்கு ரெண்டு பசங்க பெரிய பைய தயர்சாத கே ஆமா ஆமா ஆமா பெரிய பையனு தயிர் சாத கேட்டானா அவனுக்கு
ஆ அ
தாச்சு
என்ன பண்றாங்க பசங்க
பசங்க ரெண்டு பேரு ஃபர்ஸ்ட்டு பைய வந்து மூணாவது வகுப்பு படிக்குறான்
சேரி சேரி
ரெண்டாவது பையன் வந்து இப்போ தான் ப்ரீ கே ஜி படிக்கு
ப்ரீ கே ஜி சேரி சேரி இப்பதா சேர்த்திருக்கேன்றீங்க அழாம போறானா பைய
ஆ இப்ப இப்போ ஒரு இரண்டு நாட்களாதா போகிறா
ஓ ஓ சேரி
ம்
உங்க வீட்ல வேலைக் போயிட்டாங்களா
ஆ போய்ட்டாங்க
ம் என்னா ஒர்க் பண்றாங்க
அவுங்க ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க
ஓ சேரி சேரி
ம்
அப்றோ வெளியில ஏதாது படத்துக்கு எல்லா போனீங்களா வேற டூர்ல்லா ஏதாது போனீங்களா
இல்ல இப்பதா படத்துக்கு போனோ
இன்னா படம் போனீங்க
கருப்பு மூவி படத்துக்கு போனோ
இன்னா படோ
கருப்பு கருப்பன்
கருப்பன் சேரி சேரி சேரி சேரி நாங்களு போனோ ம்
நேரமே போல இப்பலா பசங்க லீவு வுட்டாங்களா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோ
சேரி சேரி
ம் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க பசங்க மூணு மணிக்கு வருவாங்க
சேரி சேரி
உங்களுடைய கணவர் என்ன வேலை பார்க்கிறார்
எங்க வீட்ல இங்க டி வி எஸ் ஆ டி வி எஸ் ல வேல பாக்குறாங்க
ம்
அவங்க வர்றதுக்கு லேட் ஆகு அதனால அவங்களுக்குலா சமையல் கெடையாது பசங்களுக்கு மட்டுதா அவுங்களுக்கு அங்க கம்பெனிலயே சா சாப்பாடு குடுப்பாங்க அதனால அங்க சாப்ட்ருவாங்க பசங்களுக்கு மட்டு சமச்சு அனுப்பிட்டே பசங்க வர்றதுக்கு எனக்கு நாலு நால்ர மணி ஆகு நால்ரைக்கு தா வருவாங்க பசங்க
அது வரைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க
நா என்ன பண்ணுவேமா மொபைல் பாப்பே தொலைக்காட்சி பாப்பே இதுதா வேல வேற என்ன நமக்கு என்ன வேல இருக்கு அ நீங்க வேற ஏதாவது வேல பாக்குறீங்களா
இ இல்ல நா
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது நாங்க கூட மொபைல் தா
சேரி சேரி சேரி சாப்ட்டீங்ளா
ம் சாப்டாச்சு நீங்க சாப்டீங்ளா இப்ப இனிமேல்தா ம் காலை உணவுதான் சாப்பிட்டேன்
ம் ம் வேற டூர்ல்லா இப்ப எதுவும் போனீங்ளா
இல்ல போலங்க நீங்க போனீங்ளா
நாங்க டூர்ல்லா எங்கயும் போலங்க நாங்க அதிகமா டூர்ல்லா எங்கேயும் போக மாட்டோ
ம் ம் ம்
லீவ்க்கெல்லா ஊருக்கெல்லா போயிட்டு வந்தட்டீங்ளா
ஆ போய்ட்டு வந்ட்டோ
சேரி சேரி அம்மா வீட்டுக்கு போனீங்ளா மாமியாரு வீட்டுக்கூ போனீங்ளா
மாமியார் வீட்டுக்கெல்லா போலங்க மாமியார் கெடையாது அம்மா வீட்டுக்குதான் போனோ
சேரி சேரி மாமியார் இல்லயா
இருக்காங்க அவங்க வேற ஊர்ல இருக்காங்க எங்க
புரில
எங்க கணவரோட அண்ண வீட்ல இருக்கறாங்க
ஓ சேரி சேரி
அதுனால நாங்க
ஓ சொந்த மாமாவா உங்களுக்கு
ஆ மா மா மா மா
ஓ சேரி சேரி
ம்
அதனால உங்களுக்கு பிரச்சன இல்ல மாமியார் பிரச்சனெல்லா இல்ல
ஆமா மாமியார் பிரச்சனல்லா இல்ல உங்களுக்கு இருக்கா என்ன
ஆ எங்களுக்கு மாமியாரு இருக்கு எனக்கு மாமியார் இருக்கு மத்தபடி நாத்தனார் அந்த மாரில்லா யாரு கெடையாது மாமியாரு அ எங்க வீட்ல ஒரே ஒரு பையன்தா
ம் ம் ம் ம்
அதனால பிரச்சன கெடையாது இருக்கறாங்க ஆனா ஆனா இப்ப என்ன உங்கள மாரி நீங்கனா லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவீங்க எங்களுக்கு அப்டி கெடையாது அம்மா வீட்டுக்கும் போனு மாமியார் வீட்டுக்கும் போணு
ம் ம் ம் ம் ம்
அம்மா வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்டுக்கு போலைனா பிரச்சன அதனால இங்க ஒரு பத்து நாள் இருந்த அங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு அப்டியே ஊருக்கு போயிட்டு வருவ
ம் ம் ம் ம் ம்
உங்களுக்கு அந்த பிரச்சன இல்லையல்ல நீங்க நல்லா
ஆமா அந்த பிரச்சன ஆமாமாமா
ஒன்னு இல்ல பசங்க எல்லா என்ன நல்லா படிக்கறாங்ளா
ம் நல்லா படிக்கிறாங்க
சேரி சேரி சேரி சேரி என்ன ஸ்கூல் போயிட்டு வந்து டியூஷன் போவாங்ளா
ஆமா டியூஷன் போவாங்க
சேரி சேரி சேரி
உங்க பசங்க டியூஷன் போவாங்ளா
இல்லல்ல பசங்க டியூஷன் போல நானே சொல்லி குடுத்துருவே இன்னு அனுப்பல அதுஇன்னு கொஞ்ச நாளானனதுக்கு அப்பறோ அனுப்பனும் பையே செவன்த் படிக்கிறா
ஓ ம்
ஓ பொண்ணு சின்ன பொண்ணு தா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ம் ம் ம் ம்
ஆ செரி அதனால இப்போதைக்கு அனுப்பல செரி அடுத்து தேவைப்பட்டா அனுப்பிக்கிலா
ம் ம் ம் ம் ம்
ம்
ரெண்டு பேரு ஒரே பள்ளியில தான் பயிலுகிறார்களா
ஆமா ஆமா ரெண்டு பேருமே ஒரே பள்ளி பள்ளியில தா படிக்காங்க ஒரே வேன்ல தா போறாங்க
ம் ம் ம் ம்
ஒரே பேருந்துலதா பள்ளி பேருந்துலதா போறாங்க
ம்
போயிட்டு என் பையே கொஞ்ச பெரிய பையங்கிறனால பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவா அதனால நா ஒரு பஸ்லயே அனுப்பிட்டே ம் நாலு மணி ஆகு அவுங்க வந்ததுக்கு அப்பற தா அவுங்கள பாத்து படிச்சுக்க வச்சு அதுக்கே நேரோ சரியாயிடு
ம் ம் ம் ம்
ம் உங்களுக்கு ரெண்டாவது பையே சின்ன பைய தானே சொன்னீங்க அதனால டியூஷன் அனுப்ப மாட்டீங்கல்ல
ஆ ஹ டியூஷன் அனுப்ப மாட்டோ பெரிய பையே மட்டுதா டியூஷன் போவா
சேரி சேரி
ஸ்கூல் வந்து பக்கத்திலயேதா நா என்னுடைய வாகனத்திலேயே போய்
ஓ நீங்களே கூட்டிட்டு போய் விடுவீங்க
ஆமா ஆமா ஆமா
அப்ப நீங்களே வண்டி ஓட்டுவீங்க
ஆ ஓட்டுவோ ஓட்டுவோ
சேரி சேரி
நீங்க எந்த ஊரு
நாங்க அங்கதா செங்கல்பட்டு சென்னை
சேரி சேரி சேரி சேரி ம்
அப்பறோ மதிய என்ன சாப்பாடு ஆமா சாம்பார் சொன்னீங்கல்ல
ஆமா ஆமா சாம்பார்
ம் தொட்டுக்க என்ன வச்சிங்க
பீன்ஸ் பொரியல்
ஓகே ஓகே ஓகே
ம் ஹும் உங்களுக்கு லன்ஞ்ச் கட்டுற வேலல்லா இல்ல
ஆ
அ இல்ல உங்களுக்கு மதிய உணவு சமைக்கிற வேல இல்ல உங்க கணவருக்கு
ஆமா எங்க கணவருக்கு வந்து ரெண்டு வேலையுமே அவுங்க அலுவலகத்திலேயே சாப்பாடு குடுத்துருவாங்க அதுனால எனக்கு அந்த அந்த பிரெச்சன கெடையாது பசங்களுக்கு மட்டு தா அதனால அவுங்களுக்கு தேவையானத மட்டு ஆ மதிய உணவு சமைச்சு கொடுத்து உட்ருவே அவுங் காலைல போயிட்டாங்கன்னா அதுக்கப்பறோ நாலு மணிக்கு வருவாங்க அது வரைக்கு நா கொஞ்ச ஃப்ரீயா தா இருப்ப
ம் ம் ம் ம்
எனக்கு எந்த வேலையு இருக்காது நைட்டு சாப்பாடுக்கு வந்துருவாங்க ஆமா நைட்டு டிஃபன் தா எப் பயுமே டிஃபன் தா அத அவுங்க ஒரு நேரோ தான சாப்பட்றாங்க அதனால கொஞ்சோ நல்லா அவுங்ளுக்கு என்ன தேவையோ அத மட்டு பண்ணிப்ப
ம் ம் ம்ம்
அது மட்டு மத்த ரெண்டு நேரோ எங்களுக்கு புடிச்சது பண்ணா கூட மதிய மட்டு ஓரளவுக்கு இந்த சப்பாத்தி அந்த மாறி எதாவது போட்டு முடிச்சுடுவ சாதோ நைட்டு சாப்படவே மாட்டாங்க
ம் ம் ம் ம்
ம் எப்பயுமே நைட்டு டிஃபன் மட்டுதா
ம் ம் ம் ம்
நீங்க என்ன சமைப்பீங்க நைட்டு
நைட்டு நாங்கக் கூட டிஃபன் தா
சேரி சேரி பசங்க எல்லா
மோஸ்லி ஆமா மோஸ்லி பசங்க தோசதா சாப்டுவாங்க
ஆ
அதனால தோசா
எங்க பசங்க கூட இட்லியே சாப்டவே மாட்டாங்கங்க மாவு ஆட்னாலுமே வீக் ஆட்டறதெல்லா வேஸ்ட்டு ஏன்னா எங்க வீட்லயே சாப்ட மாட்டாங்க அவுங்களு எ கணவரு சாப்ட மாட்டாங்க இவங்களு தோச ச ஆ இட்லி சாப்ட மாட்டாங்க தோச தா
ம் ம் ம்
அதனால தோச ஆ பண்ணாலுமே எதாது சட்னி அதெல்லா மட்டு வேற எதாது பண்ணிப்போ மாத்தி மாத்தி பண்ணிப்போ
ம் ம் ம்
ஏனா நம்ம வேற எதும் பண்ண முடியாது காலைல பசங்க தோச சுட்டாலுமே எதாது ஆ நம்ம கொழம்பு வச்சுருப்போல காலைல அதே சாப்ட்டு போய்டுவாங்க பசங்க பிரச்சன இல்ல எங்க வீட்ல அந்த மாரி சாப்ட மாட்டாங்க அதனால நைட்டு மட்டு எதாது ஸ்பெஷலா பண்ற மாரி மாறியிருக்கு ம்
ஸ்பெஷலா பண்ணி் குடுங்க ஒரு வேள தான சாப்பட்றாங்க
ஆ ஆமா அதுக்காக தா சேரி
ம் ம் ம்
நா டெய்லி அதே சாப்பாட சாப்ட்டே இருக்கற மார் இருக்கு உங்ளுக்கு அங்க
ம் ம் ம்ம்
ஆ அதுனால இங்க பண்ணி குடுத்துக்கற
ம் ம் ம்ம்
ம் சேர் உங்கட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி தோழி
இப்பதா மகிழ்ச்சி தோழி
ம் ம் ஓகே தோழி நன்றி தோழி
ம்
ம் நன்றி